ஹலோ ப்ரோ
ட்குதுங்ளா
ஆ இப்ப கேக்குது
ஆ கால் பண்ணே கால் போகல
அப்புடியா
ஆமா
என்ளாயிடுச்சுனு தெர்லயே
பேசிட் இருந்தீங்ளா
இல்ல இல்ல நா பேசலயே
பேசவே இல்லையா அதுதா செரி வர்ல அதுனால தா நானு விட்டே அப்புறம் ப்ரோ எ
எதோ ஒன்னு எதோ நெட்வொர்க் இஷுன்னு நெனைக்கிறே அ
மா
அஹ் நம்பளதா அதுக்கப்பறோ மறுபடியடி சுவிட்ச் ஆஃபா பண்ட்டு ரெண்டு தடவ ப்ளைட் மூன் போட்டு அதுக்கப்பறோ ரெஃப்ரெஷ் பண்ட்டு அன் இன்ஸ்டால் பண்ணிட்டு மறுவுடியு லாகின் பண்ணி
ஹம்ம் லாக் அவுட் பண்ட்டு லாக் இன் பண்ணீங்ளா
ஆமா இவ்ளோ இவ்வளோ நேரோ ஆயிருக்கு ப்ரோ
ரைட்டு உம் அப்பறோம் வந்து என்னா பண்றீங்க இன்னிக்கு ஒரு நாள் தா லீவா இல்ல
இல்ல ஆமா ப்ரோ சோ ஒரு நாள் தா லீவு டுவெண்டி டுவெண்டி சிக்ஸ் தான எக்ஸாம் முடிஞ்சு
ஓகே ஓகே
அதுக்கப்பறோ ஒன்னாம் தேதியில இருந்து இ கா காலேஜு ரிட்டன் காலேஜி ஆஹ் என்ன அப்பெலா நா ஒன் வீக் லீவ் லீவ் போட் ட்றான் ருக்கே
ஏ ஒரு வாரோ லீவ் போட்டீங்க
ம்ஹ்ம்ம் ஒன் டே தா இதி இவள்ன்ன ஃபோர் டே தான சா லீவு குடுத்தாங்க நம்ப்ள ஒன் வீக் சி லீவ் போடலான்ருக்கே ரெஸ்ட் எடுக்லான்ட்ருக்கே
சரு பண்றாங்களா காலேஜில
ஆமாமா எனக்கே எருச்சலாருக் என்னோட ஃப்ரெண் நா இங்க திருநெல்வலில தனவால் தெரிய்மா
திருநல்வேலி தெரியு தெரியு தெரியு திருநல்வேலி தெரியு
ம்
ம் அங் எந்த காலேஜு
அங்க எஃப்பக்ஸ்
எஃப்எஸ் தெரியாது எனக் ஊரு பேரு தா தெரியு மிச்சபடி காலேஜிலா அந்த அளவுக் தெரியாது திருநல்வேலி வந்திருக்கே எதோ திருநல்வேலில அல்வா பேமஸுன் சொல்லிருக்காங்க
ஆமம்மா அல்வா இருட்டு கட அல்வா
ஆ இருட்டு கட அல்வா அது வேணா தெரியு திருநல்வேலில வேற எதோ ஒர் கோயில் ஒன்ருக்குல
ஹாம்மமா
அது என்னா கோயிலு ஆ நெல்லையப்பரா அந்த கோயிலுக்கு வந்துருக்க அனா சின்ன வய்சுல வந்திருக்க
நேத்து திருவிலா
ஓ ம் நா நறைய வாட்டி வந்துருக்கே
அ அ அ
என்னது நெறய வாட்டி வந்துருக்கங்குற பாருங்க என்னது நறய வாட்டி ஃபோன்ல பாத்துருக்கே நா ஒரே ஒரு வாட்டி வந்தே அந் சின்ன வய்சுல வந்துருக்கே அப்ப எங்குடா அந்த கோயில எங்கே பாத்த மாருக்கே திர்நவில்ய செரி இப்ப நீங் சொன்னீங்ளா
உம் உம்
வேற என்ன அங்க பேமஸு அல்வா மட்டு தா பேமஸுங்ளா ஆம்
அல்வா அருவா அருவா
ஓசொ அதுவு பேமசுங்ளா
ஆமா
எடுத்து வெட்டிபுடுவீங்க
நேமா
சண்டேனு வந்தா டபக்குனு எடுத்து எல்லா வெட்டிபுடுவாங்களா எப்
ஆம் ஆமா கண்டிப்பா
இப்பதா விஜய் ஆச்சி வந்தது பெறகு எல்லா இதல்லா மா என்னது மாத்திட்டாங்கன்னு சொன்னாங்க
எல்லா அமா எல்லா மாட்டிக்கிட்டுதா சொன்னாங்க அனா எடுவி எப்புடின் தெர்ல எதோ கலக்ஷன் பண்ணிகிட் இருக்காங்க பாப்போ
திருநெல்வேலி மதுர இதல்லா இப்புடுதா திருநவெ என்னது மதுரயோட உங்க இதுல ரொம்ப இது இருக்குங்ளா
ஆம் ஆமா
ஏதாவ்து சண்ட கிண்ட வந்ச்சுன்னா டபக்குனு எடுத்து போட்டுருவாங்க
ஆம்மா
எப்புற அங்க இருக்கீங்க
எதோ இருக்கே அட்ஜஸ்பண்டு வாரே
ஒங்ளுக்து சொந்த ஊரே அதானா திருநெல்வேலி மாவட்ட நீங்க ஆனா திருநெல்வேலி பக்கல்ல அந்த இது ஓ பரவாயில்லங் அந்த எடத்துலயே நீங்க வாழ்த்துறீங்கல்ல
ஆமா ப்ரோ
ஆனா உங்க சைடு அந்த மாரில்லா கெடையாது
அந்த மாரில்லா கெடையாது
ம் பரவால்ல
நீங்க ஒர்க்கு கெடையாதா ப்ரோ நீங்க நீங்க ஒர்க்கு கெடையாதா உங்களுக் ஏ
ஒர்க் இருக்கு நடந்துட்டுதா இருக்கு போயிட்டு தா இருக்கு ஒர்க் ப்ரம்
அப்டியா ப்ரோ வீட்ல இருக்கீங்களா ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ வீட்லருந்தே இத ரன் பண்ணலாமா நீங்க
ஆ
நீங்க சொல்லி தரமாட்டீங்களே எனக்கு
சொல்லி தந்தா உங்களுக்கு புரியாது
அப்டியா ப்ரோ என்ன சாப்ட்வேர் யூஸ் பண்ணுவீங்க நீங்க
சாப்ட்வேர் பாத்தீங்கன்னா இதுதா அவங்களே டெவலப் பண்ணிக் குடுப்பாங்க அந்த இது தெரியுங்களா இந்த பேரு உங்களுக்கு எப்டி சொல்றது ஆ விண்டோஸ்ல இப்ப வந்து என்னது லெவல் வந்துருச்சு
ஆமா விண்டோ லெவன் இருக்கு விண்டோ லெவன்ல ப்ளூ கலர்ல குடுத்தருப்பாங்கனா வால் பேப்பர்
ஆமா ஆ விண்டோஸ் லெவல்ல எங்களுக்கு அப்பப்ப அப்டேட் பண்ணி குடுத்துருவாங்க லேப்டாப்ப
அப்டியா லேப்டாப் வந்து அவங்கதா குடுப்பாங்களா நீங்களா வாங்கனதா
அவங்கதா குடுப்பாங்க அதுல ஜி பி ஆர் எஸ் இருக்கு
ஆ
எங்கயா தூக்கிட்டு வெளிய வந் வந்தா மாட்டிப்பே ஆமா நா அது முதல்ல டீடெய்ல் புல் டீடெய்ல் குடுத்துருப்பேன்ல புடிச்சுருவானுங்க அது பாத்தீங்கன்னா ரெண்டுல ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா ஒரு லேப்டாப்பு
ஆ இப்ப நீங்க அதுலதா நீங்க அதுல தா ஒர்க் பண்ணணுமா அதுலே எல்லா செட்டப்பு இருக்குமா
எல்லா செட்டப்ல்லா இருக்கு ஆ ஆ அந்த இது டூல்ஸ்ல்லா அதுலயே இருக்கு
ஆ ஆ
ஆஹ ஆ டூல்ஸு சாஃப்ட்வேரு அவனுங்க எல்லாமே அவனுங்களே குடுத்துருவானுங்க
நீங்க என்ன பண்ணுவீங்க கோடிங் பண்ணுவீங்களா இல்லாட்டி வேற
கோடு அவங்க சொல்லி தருவானுங்கப்பா அவங்க ஒரு கோடிங் சொல்லித் தருவாங்க ச சால்வ் பண்றதுக்கு ஒவ்வொரு கம்பெனில ருந்து வரப்போ ஒவ்வொரு கோடிங் மாத்தணு மீட்டிங் போட்டு சொல்லி தருவாங்க ஒரு வாட்டி தா சொல்லி தருவாங்க நம்ம அப்படியே கேட்ச்சப் பண்ணிக்க வேண்டியதா இல்ல அப்டின்னா சீனியர் கீது இருந்தாங்கன்னா சீனியர்கிட்ட கேட்டம்னா சொல்லி தருவாங்க எனக்கு சீனியர் இப்ப இல்ல எல்லா ரிலீவ் ஆயிட்டாங்க
நீங்களா பண்ணிக்கவீங்க
வெளிய போனாலு கேட்டுப்போ
ம் ம்
அவுக சொல்லி தருவாரு இவ்ளோ வந்தாதா புரியு ஃபஸ்டு ஸ்டாட்டிங்கே உங்ளுக்கு ஒன்னு புரிலேனா ஒன்னு பண்ண முடியாது பஃஸ்ட்டு டாட்டிங்ல யாருமே தெரியாம ஒன்னுமே தெரியாம உக்காந்தா இருப்போ
ம்மா
கண்டபடி திட்டிகிவா வாய்ங்கிட்டு கம்முனு உக்காந்துகுனு அப்பற கொஞ்ச கொஞ்சமா பக்கத்தால கொஞ்ச நல்லா சீனியராதா உக்கார வச்சிருப்பாங்க கொஞ்ச தெரியல்னா என்னானு சொல்லிகுட்னா எனக்குலாத் இத்தனைக்கு இங்கிலீஷே தெரியாமதா கம்பெனிக்கே போன
ம் ம் டி ப்ரோ நீங்கலா அப்டி இங்கிலீஷு தெரியாம எனக்லா இங்கிலிஷ்தா அவ்ளா வராது ப்ரோ
எனக்கு இங்கிலீஷே வராது நா படிச்சது எல்லாமே தமிழ் மிடியோ
நானு அதேதா ப்ரோ எப்புடி ப்ரோ இவ்ளோவுக்குள்ளது இவ்ளோகுள்ள ஆயிருச்சி நீங்க கம்பேன்லா மாறி போயி இவ்ளோ டெவலப் ஆயிருக்கீங்க அ
அதலா ஃபஸ்ட்டு கம்பெனி போற வரைக்கு அப்டிதா இருக்கு என்னடா நம்மளா எப்பதா இங்க வேல செய்றதுன்ருகு எனக்கு அடுத்து ஆஸ்ட்ரேலியா வேக்கண்டுதா கேட்ருக்கே கெடைக்க மாட்டேங்கிது
அப்புடியா ப்ரோ
ஃபஸ்ட்டு போறது மட்டுந்தா கஷ்ட ஒங்கள நீங்க இன்ஜினியர் முடிச்சிருக்கீங்கில்ல அட்லீஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருந்தா கூ ட எதா பிளான் பண்லா ஏதாவது வேக்கண்ட் இருந்ததுனா உங்ளுக்கு நா மெஸ் சேஜூ போட இன்ஜினியர்னா கொஞ்ச எடுக்கிறது ரேருதா
அப்டியா ப்ரோ உங்ளுக்கு எவ்ள சேலரி குடுக்காங்க
எங்க ப்ரோ
உங்ளுக்கு இப்ப கரண்டா ஆ பாட்டி குடுக்காங்ளா
ம்மா பாட்டி டிய்யு அல்லா அங்கியே கம்பெனிலே சப்ட்டு போ சாப்பாடு ஃபுட்டு எல்லா ஃப்ரீ ஃபுட்டு வந்து காசு ஸ்டாச்சு எல்லா ஃப்ரீ
அப்டியா ப்ரோ
ஆமா
இப்ப உங்களால எதாது உங்களால இப்ப வேற ஏதா புது கஷ்டமர் யாராவது ஜாயின் ஜாயின் பண்ண முடியுமா
ஆஹா இங்க வந்து த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டுந்தா உள்ள வர முடியு
அதா நீங்க சொன்னீங்கில்ல இப்ப யாரோ பத்து பேரு வந்து கேட்டாங்க அதுக்கப்ற என்னால ஹெல்ப் பண்ண முல்லன் சொல் சொல்ட்டிந்திங்கில்ல ஆ
நா அதா பழைய கம்பெனில கேட்டே ஆனா வந்து சம்பள பனண்ருவா இந்த ஸ்டார்டிங்குள்ள தா தருவாங்க அப்டின் அ அவுங்ளு ஓக்கே கொஞ்ச கஷ்டப்பட்டுதா ஆவுணு கஷ்டபட்டீங்கனா அதுக்கப்புற வேற கம்பெனி வந்தனா நீங்களே அப்டியே உங்களுக்கே நெறைய இது வந்துரு அப்டினு
ஆ
ஓகே நாங்க ஆனா அங்க வேக்கண்ட்டில்லியே
டே ஒங்க நேரமாச்சே கரட்டா இருந்திருக்கி எப்போ செட்டில் ஆய்ட்டீங்க கரெக்டா பிக்ஸ் ஆய்ட்டீங்க
அ அப்பிலா யாரு அதிக இல்ல அங்க வந்து இத்தனைக்கு நா என்னா வேல செஞ்சுட்ருந்தனா கீழ அந்த இப்ப என்ன ஏர்டெல் கம்பெனிக் கீழ ஹோட்டல்ல வேல செஞ்சுட்ருந்த
ஆ ஆ ஆ
அதுல நானு ஃப்ரெண்டு எல்லா பக்கத்துல பக்கத்துல வேல செஞ்சுட்ருந்தோ அங்க ஒரு வாட்ச்மேன் வந்தாரு அவரு நல்ல பழக்க எனக்கு பழக்கலா சும்மா பேசறது புடிக்கிறது போருப்ப அண்ணா போயிட்ரணா
ஆ
ஒரு நால்ல ஏண்டா தம்பி இன்னே ஏன்டா இன்ஜினியர் படிச்ட்டு ஏடா இந்த வேல செஞ்சுட்ருக்குற
ஆ
தோ இதுன் போட்ருந்தாடா ஹைரிங்கின் போட்டுந்நாடா ஒன்னோட ரெஸ்யூம குட்றான்னாரு நா அதுக்கப்புறப்ப எடுத்துட்டு வரணுன் சொல்லி எடுத்துட்டு வந்து அவர்ட்ட குடுத்த அப்பற இத என்னத் இது வயரிங் போயிட்டுருக்குது வரீங்க இது என்னது வேக்கண்ட் ட்ருக்கு வரீங்களான்னாங்க
ஆ
உம் சேரிங்க ஒட்னோனே என்ன ப்ரஷர்சு அப்னா ஆமாங்க அப்டின்னொனே செரி வோர்ன்னா இது நா மொல செல்ஃப் இன்ட்ரோதா கேட்டானுங்க நாலு பேருமே போய் அட்டன் பண்ணோ அஞ்சு பேர் மொத்தோ அஞ்சு பேர் அட்டர் பண்ணோ அஞ்சு பேத்துல ஒருத்தன் எனக் சேலரி செட்டாவாது நாங்க ஊருக்கே போரெண்ட்டு பொய்க்ட்டியா அதுல நாலு பேர் மட்டு செலக் டைட்டா அவனுங்க ஓ செல்ஃப் இன்ட்ரியூ கேட்டானுங்க ஓகே நீ பண்ணீருவியாப்பா அப்படிங்குற மாரி எல்லா ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிங் இங்கிலீஸ்ல பேஸ்னாக அப்டியே தமிழுக்கு வந்ட்டாங்க அப்டியே நாங்களு தமிழ்க்கே வந்துட்டோ ஃபஸ் ஸ்ட்டு சார்டிங் செல்ஃப் இன்ட்ரோ மட்டு இங்க்லீஸ்ல சொன்னோ ஆம் ம் அப்புறோ அப்புற நார்ம் அப்புரோ நார்ம்லா போ போவ
ஆ
அ இதுக்கு வந்ட்டோ தமிழுக்கு வந்துட்டோ தமிழுக்கு வர வர அவரு புரிஞ்சிக்கிட்டாரு சேரி தமிழ் மீடியம் தானா ற்றுக்க அதுலே வேற நா தமிழ் மீடியந்தா போட்ருந்தே ரெஸும்ல போல் தெப்பே பண்ணீருவியா அப்படினாங்க கான்ஃபிடன்டா அப் பண்ணிருவே பாதி இங்கிலீஷ் பாதி தமிழ் பேசுவாங்க நம்பளு அதே மாரி பாதி இங்கிலீஷ் பாதி தமிழ் பேச வேண்டிதா
அ அ
கான்ஃபிடன்ட்டா பண்ணிருவ சேலரி பிரச்சன இல்ல அப்படிங்கும்போது அதா செரி ஓகே சேலர் இவ்வளதாம்பா தருவோ போவ போவ உங்களோட இத பொறுத்து நாங்க சே சேலரிதரு ஓகே அப்படின்னோ அதுல ஒருத்தே போனா இன்னமு பாத்தின்னா பத்து இப்ப வந்து ஒரு பாஞ்சிருவா சம்பளத்துலேதா இன்னு இருக்கா
அப்படியா
ஆமா அந்த ஒருத்த போனான்னு சொன்னல்ல அஞ்சு பேர்த்துல அனா ஒருத்த இன்னு அங்கேயே தா இருக்குறியா பாஞ்சாயிருவா சம்பளத்துல ஊ இதுல ஊர்ல வேல செஞ்சுட்ருக்குறியா
ஆ உங்க கூட அழகா வந்துருக்கலா
ஆம்மா அந்த மாரி நெறையா இருக்கு ய அந்த நாலு பேர்த்துல ஒருத்த இதுக் போய்ட்டா யூ கே போய்ட்டா
ஆ
மிச்ச மூணு பேரு தா இங்க வேல செய்றோ அவுனுக் கரெட்டா வேகன்ட் வந்ச்சு போய்ட்டா அவ கம்பெனில எடுத்துட்ருந்தா ஆளு ரொம்ப அர்ஜேன்ட்டு ஆளு வேணு இன்னொன்னு நீ வெளிநாட் ல்லா போய்ட்டா ரொம்ப கஷ்டோ நிம்சோ கட் பண்ட்டு கூப்பறே
ஆ ஓகே ப்ரோ